வணக்கம் தோழி என்ன பண்
வணக்கம் தோழி வணக்கம் வணக் கம் கேக்குதுல தோழி நா பேசுறது கிளியரா
ஆஹ் கேக்குது தோழி நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் கிளியரா கேக்குது தோழி சும்மாதா தோழி இருக்கே நா சும்மா செரி படு த்துருக்கே சும்மா நீங்க என்ன பண்றீங்க
நா என்ன பண்றே காலைல டைமா அதனால வந்து மூஞ்சிக்கு வந்து சந்தனம் பூசிக்கொண்டு உக்காந்துருக்கே
ஓகே ஓகே அஹ் நா வந்து கொஞ்சோ எந்திரிக்க லேட் ஆகு அதா நீங்க கொஞ்ச சீக்கிரமா மொகல்லா கழுவ ஆரம்பிச்சிடீங்க போல செரி பரவால்ல ஆஹ் நா என்ன பண்வே அப்டினா காலைல எந்திரிச்சோல வந்து ட்டு முகத்துக்கு எதுவுமே போட மாட்டே நா என்னோட வேலைகளல்லா முடிச்சுட்டு பால் பால் காய்ச்சிடுவே டீ போட நா ப்ரஷ் பண்ணிட்டு எல்லா முடிச்சுட்டு வந்துட்டு ஆஹ் கிச்சனுக்கு போயிட்டு பால் காய்ச்சறப்போ அந்த ஆட இருக்குல்ல ஆட பால் ஆட அந்த ஆடை எடுத் து இத என்னோ என்னோட மாமியார் சொல்லிக் குடுத்தது மாமியா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறோ அந்த ஆடையில கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அத மிக்ஸ் பண்ணி அத மொகத்துல தேப்பே அத தேய்ச்சுட்டு அப்டியே விட்ருவே விட்டுட்டு நான் டீலா ஆ டீ போட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரோலா கழுவுற வேலையல்லா பாப்பே அதெல்லா முடிச்சிட்டு அதுக்கப்றோ போயிட்டு அத வாஷ் பண்ணுவே நல்லா காஞ்சதுக்கு அப்றமா போயிட்டு நல்லா நல்லா சோப் போட்டு கூட வாஷ் பண்ணிக்குவே வாஷ் பண்ணிட்டு அப்புறோ வந்துதா டீ குடிப்பே அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா மொகோ வந்துட்டு ஆ நம் கொஞ்சோ எல்லோ கலர் மாதிரி இருக்கு ஏன்னா நம் ம அந்த மஞ்சள் தூள் சேத்தோல்ல கிருமி நாசினி நம்ம மொகத்துல வந்துட்டு எந்த பரு அந்த மாரி எந்த ஐட்டம்ஸு வராது எந்த எபக்ஷனு இருக்காது அதனால அத போடுவே சிஸ்டர்
சேரி இல்ல நீங்கல்லா லேட்டா எந்திரிக்கிறது தப் பில்ல நா இப்ப இப்ப ஆரம்பிச் சாதா ஒரு ஒரு மணி நேரத்துலயாவது என்னோட மூஞ்ச வந்து நா ரெஃப்ரெஷ் பண்ணிப்பே இப்போ சந்தனம் போடுறன்னா அடுத்தது வந்து கற்றாழை இருக்குல்ல கற்றாழையோட ஜெல்லு மட்டு எடுத்து தேச்சு ட்டு அது ஒரு பதினஞ்சு நிமி ஷோ வந்து ஆ உலர்த்துவே
ஆ அதுவு ஒரு நல்ல நல்ல இதுதா நா என்னனா நைட்ல போட்றே சிஸ்டர் அந்த ஆலுவேரா ஜெல் வாங்கி வச்சுக்கிட்டே இப்போ இப்போல்லா வந்து நேச்சுரலாவே வந்து நம்ம ஒவ்வொரு எடத்துல வந்துட்டு அதையே ஆ ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாக்ஸ்ல வச்சு விக்கிறாங்க நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலா அந்த மாதிரி இருக்கு பியூரான இடங்கள்ல கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு அவ்ளவுதா
இல்லை சிஸ்டர் எங்க எங்க வீட்டல மேலே மாடி இருக்கிறதுனால நான் தோட்ட
அதனால உம் எங்களுக்கு கிடைக்காது இங்களா நா கொஞ்சம் நகர்புற பகுதியில இருக்கிறதுனால கிடைக்கிறது கஷ்டம் அப்ப நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன் நைட்ல போட்டுக்கிறே நா
சரி சரி சிஸ்டர்
இப்ப குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க எப்படி சோப்பு தான் யூஸ் பண்ணுவீங்களா
இல்ல சிஸ்டர் பாப்பாக்கு வந்து தட்டை பயிறு பச்சை பயிறு சந்தனம் குங்குமப்பூ அப்புறம் செம்பருத்தி இதெல்லாம் வந்து நல்லா காய வச்சு ரோஜா எதல் இதெல்லாம் நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுங்க சிஸ்டர் அப்பறமெட்டு கொஞ்சமா தேங்கா என்னை இல்லனா பாலு இல்லனா விளக்கெண்ணை இதுல எதுனா ஒண்ணு மூணுல ஏதாச்சு ஒன்னு ஊத் தி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி குளிக்கிறதுக்கு குளிக்கிறப்போ நல்லா தேச் தேச்சி அலுக் நொரலா வராது சிஸ்டர் சோப் போட்டு ஊத்துற மாதிரி ஆனா அழுக்கு போயிட்டு பாப்பாவோட ஸ்கின் வந்து
க்லோ ஆயிடும் ஆஹ் நான் என்ன பண்ணுவேன்னு சொல் மேன் நெக்ஸ்டைம் நீங்க இந்த பொருட்களும் அதுல சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா இருக்கும் என்ன அப்படின்னு என்ன அப் அப்படினா நா வந்துட்டு மஞ்சள் வந்து லைட்டா சேர்த்டுவேன் அந்த மஞ்சள் வந்து நமக்கு முகத்தோட கலர பாக்குறதுக்கு லைட்டா மஞ்சள் சேர்த்துப்பே நீங்க சொல்ற மாதிரி வந்து செம்பருத்தி பூ ரோஜா பூ ஆவரம்பூ கிடைக்கும்னுச்சுனா ஆவரம்பூ அது எல்லாத்தையும் வந்துட்டு வெயில்ல காய வச்சுடக்கூடாது எல்லாமே நிழல்ல வீட்டுக்குள்ள நிழல்ல காயணும் நிழ காய விட்டுட்டு அதே மாதிரி ஆரஞ்சு பழம் இருக்குல ஆரஞ்சு பழ தோலை எல்லாம் என்ன பண்ணுவோம் வேஸ்ட் பண்ணுவோம் அந்த தோல் எல்லாத்தையும் நிழல்லலேயே அப்படியே காய வச்சுருவேன் அந்த தோல் வெற்றி வேரு நம்ம உடம்புக்கு வந்து பாதாம் வந்து பலகொழுப்பு கொடுக்கும் கொஞ்சம் பாதாம் பருப்பு அதுல சேர்த்துக்குவேன் பாதாம் போட்டுக்குவேன்
என்ன சிஸ்டர் எல்லாம் காஸ்ட்லியான ஐட்டமா சொல்
ஹ்ஹ் ஏன்னா குழந்தைங்களுக்குல்ல கொஞ்சம் பார்த்து பார்த்து நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னாலே இது எல்லாமே கிடைக்கும் வெற்றிவேரு நீங்க என்ன சேர்த்துக்கிட்டாலும் ப்ராப்ளம் இல்ல பூக்கள் சேர்க்குறீங்க பூக்கள் சேர்த்துட்டு ரோஸ் கண்டிப்பா சேர்த்துருங்க மஞ்சள் சேர்த்துக்கோங்க வெற்றி வேறும் ஓ ஆரஞ்சு பழமும் கண்டிப்பா சேருங்க ஆரஞ்சு தோல் ஏன்னா நீங்க வந்து சோப் போட போறதுல்ல இத போட்டு நீங்க குளிக்க வச்சீங்கன்னா அந்த மனமே சோப்பை விட அதிகமா இருக்கும் நம்ம மேல மணக்கணும் வேர்வ ஸ்மெல்லே அடிக்க அடிக்காது அதுக்குதான் இந்த ஆரஞ்சு தோலும் வெறும் நான் சேர்க்க சொல்றேன் உங்கள
அப்படி தேச்சி குளிச்சிட்டு வந்ததுக்க அப்புறமும் டாக்டர் கிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனன்னு போனா அவங்க வேற ஒரு கிரீம் குடுத்
கிரீம் குடுக்குறாங்க இல்லன்னா சோப்பு ஸ்கின்னுக்குன்னு தனியா ஒரு சோப்ப வேற குடுத்து விட்றாங்க
ஆமா சிஸ்டர் குளிச்சுட்டு பவுடர் எலாம் போடாதீங்க ஒடம்பு பூரா இந்த கிரீம் மட்டும் தேச்சி அப்படியே போட்டு வைங்க இல்லைன்னா வந்து பருக்கல் மாதிரி வந்துரும் அப்படி
ஆமா நரையா இப்போ இப்ப உள்ள கொழந்தைங்களுக்கு வந்து சோப்பே போட வேணன்றாங்க டாக்டர்ஸ் ஏன்னா நெறைய கொழந்தைகளுக்கு நானும் பாக்குறேன் சிஸ்டர் நெறைய தேமல் கருப்பா ஒரு பொண்ணு எல்லாம் கருப்பா இருக்க அவ்வளோ அழகா இருக்கு கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கா ஆனா அந்த தேமுல் வந்து முகம் வந்து வித்தியாசமா தெரியுது தேமல் வர்ற எடம்லாம் கலர் மாறும்ல வெள்ளையா இருக்குறவங்களுக்கு தேமல் வந்தா கூட தெரியாது ஆனா கருப்பா இருக்கவங்ளுக்கு தேமல் வந்த தனியா தெரியு
ஆமா ஆமா சிஸ்டர்
குழந்தைங்களுக்கு இப்ப அந்த மாரி வருது அதனால சோப் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாரி குளியல் பொடி யூஸ் பண்றது என்ன பொறுத்த வரைக்கு நல்லதுன்னு நெனக் கிற சிஸ்டர்
இல்ல சிஸ்டர் இப்ப இருக்கிற காலத்துலலா யார் எல்லாரு என்னனமோ சாப்பிறாங்க ம தூசெல்லா வர்து வண்டிலா ஓடுற பொகலா மேலபடுது அஹ் அது அதெலா பொறுத்துதான டாக் ஒரு சோப் வந்து சஜெஸ் பண்ணுவாங்க அதுலயு நல் நல் எல்லாம் ஒரு ஹேப்ஸ் போட்டு தா கொழந்தைகளுகுனு செய்றாங்க அதுலய நம்ம யூஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க அந்த சோப்
அது நம்ம யூஸ் பண்ணவே முடியிலேயே ஆக்ச்வலா நானா சும்மா யூஸ் பண்ணிப்பா பேன் நமக்கு அதெலா ஒரு நொர கூட வராது சிஸ்டர்
ஆமா சிஸ்டர்
வந்துந்த பிரெஷ்னசே குடுகாது நமகு எப்டினா அந்த ஆயிலி பீலே இருக்க கூடாது நம்ம பேஸ் வாஷ் பண்றோனா நமக் ஆஹ் அந்த மொன்ன எண்ணெய் அதாது எண்ண பிசுக்கு அது இருக்கவே கூடாது அப்ட்னா தா நமக்கு வந்து முக கலுவுன மாரி இருக்கு ஆனா இப்ப இருக்ற சோப்பு பாதீங்னா சில சோப்லாம் வந்துடு என்ன கலுவுனாலு கிரீம் போட்ட மாரி வலுக் வலுக்னு ஆனா பேபி சோபும் அந்த மாரிதா இருக்கு வலுக் வலுக்னு தா இருக்கு
வலுக் வலுக் இருந்தால் நமளுக்கு செட் ஆகலைனாளு கொலந்தைகல வந்து அது ரெப்
ரெப்ரஸ் பண்ண ஆமா நா வந்துடு இது இது தவிர் சோப் போடுவ அப்டினா ஜான்சன் பேபி தா நா இனும் யூஸ் பண்ணிடு இர்க்கே ஏனா அதுதா அப்ப இருந்தே இருக்கு அந்த காலதுல இருந்து நா போட்ட நா கொலந்தையா லந்து
செரி-செரி
உஹம் அதனால அது தா யூஸ் பணுவே
அப்புறம் எங்க அம்மா தலைக்கு வந்து சீகக்காய் ஆவாரம்பூ இன்னும் ரெண்டு மூணு பூவெல்லாம் வந்து காய வச்சு சி தேங்காயண் தேங்காய் எண்ணெயில் நல்லா போட்டு கொதிக்க வச்சு அது குடுப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப மண்டை மூ தலை வந்து
குளிர்ச்சிாச்சுக்க எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது ச
எந்த ஒரு டென்ஷன் ஆனாலுமே வந்து முடியலை நிறச்ச
நிறைக்காது கொட்டாது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இதனால அந்த காலத்துல இதுதானே சிஷ்டை பண்ணாங்க இப்போ தானே ஷாம்பூ அதான் நாங்கல்லாம் இப்ப ஷாம்பு தான் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சீயக்காய்னு ஒரு காய் இருக்குறத எனக்கு தெரியாது இப்ப நான் இந்த ஊர்ல இருக்கிறேன் இப்ப ஒரு ஊர்ல இருக்கேன் இங்க வந்து நான் ஒரு மளிகை கடையில வேலை பார்த்தேன் அந்த மளிகை கடை எப்படின்னா ஹோல்சேல் கடை மாதிரி எல்லாமே இருக்கும் அப்ப நிறைய பேரு வந்து சிகக்காப்படியரைக்கு ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க அப்பதான் எனக்கு தெரியும் சீயக்காயு ஒரு காய் இருக்குன்ன நான் பொடி மட்ட தான் தெரியும் ஒரு அதுக்கு அதுக்குன்னு ஒரு காய் இருக்கு அதுலயே வந்துட்டு நொர வர்றதுக்குன்னு ஒரு காய் இருக்கு குட்டி குட்டியா உருண்ட உருண்டையா இருக்கு பேர் மருந்து போச்சு அந்த காய் சேர்க்கறாங்க பாசி பயர் சேர்க்கறாங்க இன்னும் என்னன்னோ ரெண்டு மூணு ஐட்டம் சேக்றாங்க சிஸடர் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு அரைச்சு வச்சுக்காங்க அரைச்சு வச்சு அத தான் தலைக்கு தேக்கிறாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க வடிச் டிச்ச தண்ணி சாதம் வடிச்ச தண்ணி இல
ஆமா சிஸ்டர் அது இப்ப கண்டிஷனர்ன்னு வருது இல்ல சிஸ்டர் அதுதான் சிஸ்டர் சாதம் வடிச்ச தண்ணி நம்மளோட முடி வந்து ஷைனிங்கா காட்டும் ஆஹ் அப்பறம் டே அந்த ஸ்பிலிட்டன்ஸ் வராது அந்த முடியில கடைசியா கத்ரி பிச்ச மாதிரி இருக்கும் பாருக்குல
அந்த முடி வெட்டின் கத்திரி வெட் டுனு வாங்கள
ஆஹ் அதெல்லாம் இதுக்கது வச்சுக்குவாங்களன் அப்பறமேட்டு வேப்பம் வேப்ப ய நிலையை வந்து அரைச்சி தலையில தேய்ச்சா பொடுகு வராது பேன் வராது
கொடுக்குறது நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் நான் சின்ன பிள்ளையா இருக்கைல எனக்கு அப்படியே பொடுகு வடியும்
எங்க அம்மாக்கு சிஸ்டர் எங்க அம்மாக்கு ஒரு கை அளவு பெருத்த முடி குழ குழந்தையில இருந்தே நல்ல முடி வளர்ந்து கல்யாணம் ஆகற வரைக்குமே வந்து நல்ல முடி சிஸ் டர் அப்பறம் எங்க எங்க அம்மாவ எங்க அப்பாவுக்கு டவுன்ல கட்டி குடுத்தாங்க ஷாம்பு போட ஆரம்பிச்சாங்க இப்ப பார்த்த அவன் வந்து குதிரை வால் மாரி இருந்தது எலிவால் மாதிரி இருக்கு சிஸ்டர்
இப்போ எனக்குல்லாம் வந்துட்டு நா ஸ்கூல் போகையில வந்துட்டு ரெட்டை ஜடை அம்மா போட்டுவிடுவாங்க அப்பறம் பதினொன்னாவது பன்னெண்டாவது போனோம்ல இப்ப வந்து ஒத்த ஜட தான் ரிப்பண் வச்சு தான் கட்டனும் ஒத் ஒத்தஜடை என் முடிய வந்து மொத் தாம அம்மா புடிச்சு பின்ன முடியாது அந்த அளவுக்கு அடர்த்தி திட்டுவாங்க ரெட்ட ஜடைன்னா கூட பாதி பாதி வகுந்து பின்னிடுவாங்க ஒத்த ஜடை முடிய பிடிக்கவே முடியல நா எப்படி பின்னூவ அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு ஆள் தான் முடிய பின்ன முடியும் ஆனா ஒழுங்கா பின்ன தெரியாது அவ்வளவு கட்டையா இருக்கும் சிஸ்டர் அப்படி இருந்த முடி எலி வாலு விட மோசம் சுமார் ஷாம்பு தான் வேற ஒண்ணுமே இல்ல இன்னொன்னு குழந்தைங்கள் பிறந்துட்டாங்க நம்ம குழந்தங்களு கவனிக்கிறோம் இன்னொன்னு குழந்தைங்க பொறந்த டைம்ல வந்து சுடுதண்ணில வேற குளிக்க சொல்லிருவாங்க நம்மள அதுல போச்சு சிஸ்டர் முடி புல்லா கொட்டி போச்சு தலைக்கு எப் அந்த சுடுதண்ணி ஊத்தரம்மோ அதோட முடிஞ்சிச்சு இப்ப நா நாலாம் வந்துட்டு தல குளிச்சுட்டு அடுத்த நாள் என்னயே தேக் தேய்க்கறதுதில்ல எனக்கு புடிக்காத ஒரு வேலயே என்ன தேய்க்கிறது உங்களுக்கு எப்டி
என்ன தேய்ச்சா நம்மளுக்காக நம்ம உடம்பு தானே சிஸ்டர் குளிர்ச்சியா இருக்கும் இல்லைன்னா
எனக்கு அப்டே கடுப்பா இருக்கும் அயோ என்ன தேய்கனுமா யாராவது தேய்ச்சி விட மாட்டாங்களா அந்த மாதிரி இருக்கும் அம்மா இருக்கய்ல அம்மா தேய்ச்சி
நம்ப அம்மா நம்ப முடிய நம்ப அம்மா நம்ப முடிய பாத்து இருக்கிறத விட வேற யாராலையும் பாத்துக்க முடியாது சிஸ்டர்
ப்ப நம்ம குழந்தங்களுக்கு நம்ப பாக்குறோம்ல சிஸ்டர் அ
ஆமா சிஸ்
அந்த மாதிரிதான் ஓக்கே சிஸ்டர் சரி பாருங்க ஆ செரி சிஸ்டர் போய் பாருங்க ம் பாய் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் உம் பாய் ஹ